எப்டி இருக் ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ஃபைன் டுடே நைட் எப்டி போயிட்ருக்கு இன்னைக்கு நைட்டு
இன்னைக்கு நைட்டு
ஹ
நல்லா போய்கிட்டுருக்கு
சரிங்க மேம் சரி சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டோ இப்பதா அவருக்கு சாப்பாடு போட்டு இப்பதா நான் படுத்திருக்கே அவங்க டிவி பாத்துட்டுருக்காங்க
எத்தன மணிக்கு மேம் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க
நா பத்து மணிக்கெல்லா படுத்துருவ அவரு லேட்டா வருவாருபடுக்க ஆமா அவர் செ டிவி பாத்துக்கிட்டுருப்பாரு
நாங்களா பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிரும்மா
அப்டியா பன்னெட்டு மணிக்குமே அவரு படுப்பாரு நா சீக்கரத்துலயே படுத்துருவே இத்த இன்னிக்கு இந்த இதுக்காகா உக்காந்துருக்கே
ஓ த்தோ செரி செரி ஒகேஒகே ஓகே ஓகே நாங்க டுவல்வோ ஆஹ் தம்பிய தூங்க வச்சாச்சு நாங்க வந்து படுக்கறதுக்கு ஒரு மணி
ஏன் பா அவள்நேரோ என்னப்பா பண்ணுவீங்க ரெண்ட்
ஆஹ் நாங்க வந்து பெரிய பேமிலி மோஸ்ட்லி எங்க ஃபேமிலல நாங்க சாப்புட்றதே டுவல் ஓ கிளாக்கா தா இருக்கு ஐ மீன் எல்லாரு இருக்குறப்போ இப்ப வந்து என் புள்ளையு நானு மட்டுந்தானே இருக்கே அப்டி இருந்துமே வீட்டுக்காரு எ வீட்டுக்கார் போன் பண்ணுவாங்க ஆ அதனால தம்பி தூங்குறக்கும் பத்து பத்தரை ஆயிரும் அந்த மாதிரி அவன் ஈவினிங் தூங்குறத பொறுத்து அவன் நைட் தூங்குறது சோ தூங்க வச்சுட்டு ஆஹ் நா படுக்கறதுக்கு எப்டியும் பத்து பத்தரைக்கு பதினொரு மணிக்குல படுத்தாலும் ஆஹ் என் வீட்டுக்காரு போன் பண்ணுவாங்க இல்லன்னா இந்த ஆப்லப்ப இருக்கறனால கொஞ்சோ அதனால கொஞ்சம் லேட் நைட்டா தா தூங்குறது ம் ஆல்மோஸ்ட் நா நார்மலாவே நா இதுக்கு முன்னாடியுமே இப்ப என் வீட்ல எல்லாரு க்குபோத் சரி இல்ல எ ஹஸ்பண்ட் இருக்குமோத் சரி பேசிக்கா நாங்க தூங்கறக்கே பன்னெண்டு ஒரு மணி ஆயிரு பெரிய ஃபேமலில சாப்ட்டுட்டு வந்து படுக்கறதுக்கு ஆஹ் க்ளீன் பண் றனோ இல்லையோ இங்க தூங்றதுக்கு சாப்பாடு வச்சுட்டு எல்லா பண்ணிட்டு நம்ம படுக்கறதுக்கு எப்டியு பன்னெண்டு மணி ஒரு மணி
பேசிட்டு அப்டியே படுத்துருப்போ
ஆமா அந்த மாதிரி ஆயிரு அதுவும் இல்லாம ஆஹ் தம்பி வேற ஒம்பத் ரெண்டு தரவ முழிப்பா எடையல நட் நைட் நெறைய டைம் முழிப்பாப்புல ஆந்தா இந்தானு ஆஹ் ஆ அவன தூங்க வச்சிட்டு இல்ல நம்ம தூங்கறதுக் அந்தா இந்தானு நம் மணி ஒரு மணி ஆயிரும்
ஆ
நைட் ஸ்லீப் அ ஸ்லீப் வந்து ரொம்ப ஸ்கிப் ஆகு எங்களுக்கு
கொழந்தைங்க இருக்கறதுனால அப்டி இருக்கு கொஞ்சோ வளர்ந்துட்டாங்கனா நமக்கு ஒன்னு ஃப்ரீயாயிருவோ
எஸ் சண்டிப்பா அவ்ங்க நயிட் டு நெறைய டைம் முளிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு தூக்கம் போகும் எடையில நம்ம முளி ச்சிடாடு ஒரு ரெண்டு மணி நேரமாது எப்டியு நா தூங்க மாட்டே எடையிலயு மூணு மணி நாலு மணிக் முளிச்சா கொஞ்ச தூக்கம் வேற வரு
ஆமா தூக்கோ வராது முழிப்பு வந்துச்சுனா ஒரு சில ச டைத்தூக்கோ வராது
தூக்க வராது இப்ப நைட்டு லேடா டெல்லு நம்ம எந்திரிக்க முடியாது ஆஹ் என்னது
இல்ல கா ஹஸ்பண்ட் டெய்லி டைம் குடுத்துருவீங்க என்ட பேசறது டெய்லி ஆ டெய்லியு கால் பண்ணிருவாரு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிருக்காரு ம் ம்
ஃபாரின்ல இருக்காங்க டெய்லி ம்
அவங்களுக்கு உங்கள்ட்ட பேசுறத கொஞ்சோ ரிலாக்சேஷனே
கண்டிப்பா ஃபேமிலிய பாக்குறது ஒரு கொழந்தைய பாக்குறதான அவங்களுக்கு அங்க ஒரு சந்தோஷ ஏன்ட்ட பேசுறாங்களோ இல்லயோ அவன பாக்கணு ஆ அவன பாத்தா ஆ தம்பிய பாத்துட்டா ஹாப்பி ஆயிருவாங்க அதாவது எவ்ளோ வேல கஷ் டமா இருந்தாலோ இல்ல எவ்ளோ இவங்களுக்கு மனசுக்குல இதா இருந்தாலோ
அவங்களுக்கே ஒரு ஆர்வ இருக்கு வேல வேமா முடிச்ட்டு நம கொழந்தைய பாக்கணு அவன்ட்ட பேசணு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் வந்ரு
வேல பாத்துட்டு இருந்தாலு அவங்க வந்து இப்ப ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க அதாவது பம் ஆ டிரைவிங்லேதா இருப்பாங்க ஆ ஓனா கேஸ் ஏஜென்சி மாரி வச்சுது சோ அவங்க வந்து பேசுறாங்க பேச முடியாது ஒரு டயத்துல அவ்ளவா கான்சன்ட்ரேஷனா பேச முடியாது பட் வீடியோ கால் வந்து கனெக்ட்ல தா இருக்கு வீடியோ கால் பண்ணி அப்ப ஆக்குறது ஜஸ்ட் எங்கள பாக்குறது இல கொழந்தைய பாக்குறது என்ன பண்றா அவ்ளோதா அ மத்தபடி கால் கனெக்ட்லருக்கு சோ வேல பாத்துட்டு இருப்பாங்க அப்பற கட் பண்ணிட்டு அப்பற கூப்ட்ற சோ அப்பப்ப இந்த மாதிரி கால் பண்ணிக்குவாங்க ஈவினிங்க்கு மேல கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பாங்க
அப்டித் தா தா பாவா ஆ அவங்களுக்கு கொஞ்சோ நல்லாருக்கு லைஃபு கொஞ்சோ ட்ரை இல்லாம கொஞ்சோ ஓரளவுக்கு நல்லா பொழுது போகு
ஆமா அதுவுல்லாம இப்ப நம்மள பாக்குறப்ப கூட இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா ஆகுறாங்களோ ஆகுறாங்களோ ஆகலயோ அந்த புள்ளைய பாத்துட்டு ஆ அவன பாத்துட்டுதா நல்லா சிரிப்பாரு நல்லா பேசுவாரு சோ அந்த மாரில்லா இருக்கு
எல்லாருமே அப்டிதா அவ்ங்க எல்லா பேர அப்பா அம்மாமே அப்டிதா இருப்பாங்க
ஆமா நம்மள பாக்குறப்ப கூட சிரிக்கிறது கெடையாது ஒழுங்கா பேசுறது கெடையாது
கொழந்தைனா அவங்களுக்கு அதோட பேஸு ம்
ஆ அந்த கொழந்தைய பாத்தோனே அவ்ளோ சந்தோஷமா சிரிப்
ஆ அது இயற்கை அத மாத்தவே முடியாது
கண்டிப்பா
அப்பா பேசுவாங்ளா ஒ அம்மா வீட்லருந்து பேசுவாங்ளா உங்க அம்மம் உங்க அம்மா அம்
எங்க அம்மா பேசுவாங்க அம்மா அப்பப்ப கால் பண்ணி தம்பி பாப்பாங்க அம்மா பேசுவாங்க அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க பேசிக்கிறது தா
அவ்ளதா பேசிட்டதா நமக்கு கொஞ்சோ நல்லாருக்கு அவ்ளோ நல்லா நம்ம வேலய பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கறது நம்ம கொஞ்சோ பேசுனோனா நம்ம கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு அம்மா அப்பாட்ட பேசுனோனா
ஆமாமா கண்டிப்பா இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள ஒரு பாரத்த வந்து எனக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ல்லா யாரு கெடையாது அம்மா மட்டு்தா சோ அதனால அவங்கள்ட தா அவ்க ஒரே ஒரு பொண்ணு தா
பை பசங்கல்லா கெடையாது
இல்ல எனக்கு அண்ண தம்பி யாருமே கெடையாது அல்ல எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணே தம்பி ஆ ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃப்ரெண் ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோட காலேஜ்மெட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ருக்காங்க அதுல ஒருத்தவ கிட்ட அப்பப்ப பேசுவே ஒருத்தவ கிட்ட எப்பயாதுதா பேசு
ஒரு ஆ அ ஆ அவுங்களுக்கு டையோருக்கு டைம் இருக்கணுல பேசுறதுக்கு
க்கு கல்யாணாயி அவுங்களுக்கு பேபிஸ் இருக்கு
ஆ அதனால கொழந்தைங்க இருந்தாலே பேச முடியா தா
அ பேச முடியாதா அதனா அதனால எப்பயாது தா ராறா பேசுவே இன்னொரு பொண்ணுட்ட மட்டு அப்பப்போ அதுவு டெய்லி கெடயாது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பேசுறதா ஆ பக்கத்துலதா அவ இருக்கா இன்னொருத்தவ கொஞ்ச தூரமாருக்கா அவ்ளதா மத்தபடி எல்லாரு ஷேர் பண்றது ஒன் லி அம்மா தா
ஆ எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பேசுவாங்க டெய்லி பேசுவாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ஸு
அப்டியா
ம் ஆமா டெய்லி ஆமா பேசுவோ எங்கயாது வெளில அவுங்க போய்ட்டாலோ நாங்க போய்ட்டாலோ தா கொஞ்சோ பேசாமரு ப்போ மத்தபடி டெய்லி பேசிக்கிருவோ
கண்டிப்பா அதே மாதிரி நானு ஏ மம்மிட்ட வந்து டெய்லி பேசிடுவ எ அம்மாட்ட டெய்லி டெய்லி இல்லாட்டியு இப்ப எதாவ்து சின்ன சின்ன இது இருந்துருக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மனசு இதா இருந்தாலு டக்குனு பேச மாட்டாங்க பட் இருந்தாலு டூ த்ரீ டேஸ்ல ஒன் வீக்குள்ள அது அதுக்கப்றோ ரொட்டீனா பேசிறது அந்த மாதிரி இப்ப எ மாமனார் மாமியார் ஊருக்கு போயிருந்தோ மா எ மாமனார் மா மியார் ஊருக்கு போய்ருந்தாலு இப்ப என்னோட கொழந்தைய வந்து அவுங்கள்ட்ட காட்டணு ஒர் நாள் விட்டு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி காட்டணு
அப்டிதா பா
ஏ
எல்லா அப்டி தாருப்பாங்க
ம் அவுங்க பாக்குறாங்களோ இல்லயோ அவுங்கள்ட்ட ஆ நம்ம காட்றமோ இல்லயோ என் அவ நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து காட்டியே ஆகணு எங்கம்மா
ஆ அ ஆமா கரெக்ட்டு எல்லார் வீ ட்ல அப்டி தா ம்
இப்ப அதனால வ
எல்லா பேரு அப்பாம்மா விட்டு குடுக்க மாட்டாங்க எவ்ளதா நம்ம அவுங்க ஆ ஆ எவ்ளோ தா அப்பாம்மா வந்து பசங்களுக்கு என்ன இது பண்ணாலு பசங்க வந்து அப்பாவ வுட்டு குடுக்க மாட்டாங்க எப்பயுமே அவுங்கள தா வெண்ணு முக்கியோன்னுவாங்க அது நல்லது தானே பெத்தவங்க விட்டு குடுக்காமருக்க நல்லது தானே
கண்டிப்பா ஆ பெத்தவங்கள விட்டு குடுக்க கூடாது அதுக்காக ஒய்ஃபை எந்த எடத்துல விட்டு குடுக்க கூடாதுல்ல
ஆ அது கரெக்ட்டு தா அதயு விட்டு குடுக்க கூடாது
ஆ விட்டு குடுக்க கூடாது ஒய்ஃப் சைட் ஃபேம்லிக்கிட்டயு விட்டு குடுக்க கூடாது எந்த எடத்துலையு விட்டுக் குடுக்க கூடாது அவுங்களோட சுச்சுவேஷனயு புரிஞ்சுக்கணு
ம் ம் அந்த மாரி ஒரு சிலர் தான்ப்பா இருப்பாங்க எல்லா பேருமே இப்டி இருக்க மாட்டாங்கப்பா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி எ கிடை இருக்கிறது ரார்ரு தான் பட் வந்து இங்க பொறுத்த வரைக்கும் எங்க வீட்ல அ எங்க வீட்டோட அது அப்பா அம்மா அம்மா அம்மா அப்பா அப்பான்னு தெரியறது என் என் வீட்டுக்காரோட நாலு பேர் கூட பொறந்தவங்க பைய ஒரு பொண்ணு மொத்த அஞ்சு பேரு அதுல இவர்ரு மட்டும்தான் ரொம்ப அந்த மாதிரி மத்தவங்களும் இருக் காங்க இருந்தாலும் மத்தவங்களுக்குல்லாம் கூட சரி அம்மா அப்டித்தான் ஒய்ஃப் இப்டித்தான் இவுங்க இப்டிதான் ஓகே எ இப்ப சண்ட வந்தா யாருனால சண்ட வருது இதல்லா தெரியும் இவுங்களுக்கெல்லாம் சரிமா அடயேம்மா அப்டின்ட்டு அப்டே அப்டி போய்ருவாங்க என் வீட்டுக்கார்தா எந்த சரியோ தப்போ எதுவோ எதுவோ எதா இருந்தாலும் சேரி அவுங்கவே
அப்டிதான் அப்டிதான் இருப்பாங்க உகும் நம்மனா பேசா அம் மாட்டு போய்ட்டே இருக்க வேண்டிதா நீங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கங்க அப்டின்ட்டு உ ஹும்
பண்ணா அது பெரிய இதுல கொண்டு போய் முடிம்
ஆமா அத எதுமே கேர் பண்ணிக் கூடாது நம்ம வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போய்ட்டே இருக்கும் நம்ம கரெக்டா இருக்கோமா நம்ம கரெக்டா இருக்கோம் அப்டின்ட்டு போய்ட்டே இருக்கனும்
கண்டிப்பா நம்ம பெருசா எதையும் எ கண்டுகிட்டாதான நமக்கு பிரச்சன அது புரிறது க்கு டூ இயர் ஆய்ருச்சு மேம் எனக்கு எனக்கு கல்யாணாயே டூ இயர் தான் ஆகுது ரெண்டு வருஷமும் ஒரு ரெண்டு மாசமுதான் ஆகுது ரெண்டு மாசோ கூட இல்ல ஒன்ற மாசோ தான் ஆகுது
அ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்பதான் வந்துருக்கு
ஆ அத புரிஞ்சுக்கவே எனக்கு இப்ப ரெண்டு வருஷம் ஆய்ருச்சு இன்னும் எவ்ளோ டைம் எடுக்கும்ன்னு தெரியல பட் அ ஃபேமிலிங்கிறப்ப இப்டிதான் இருக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல
ஆமாம்மா நமக்கு லேட்டாதான் புரியுமே
கண்டிப்பா அத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு டைம் வேணும் கூட சொல்லலாம்
லவ் மேரேஜ்னாலே வந்து லவ் மேரேஜே வந்து உன்னு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்காங்க ஒரு சிலரு அரஞ்சு மேரேஜ் தான அதனால பரவாயில்ல போய் நீங்க ரெண்டு வருஷத்துலயே ஓரளவுக்கு செட் டில் ஆய்குங்க அப்ப
யா இன்னும் வந்து நம்ம பொறும ரொம்ப வேணும் நமக்கு பொறும சுத்தமா இருக்காது கஷ்டோ அதனால பொறும ரொம்ப வேணு அது உட்டுட்டு அப்டி கூட்டு குடும்பத்துலல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா பொறும வேணும் நமக்கு பொறும வேணும் கத்துக்க வேண்டியது இன்னும் நறையா இருக்கு ம்
ஒத்தர் ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க அத எல்லாத்தையும் நம்ம அது பண்ணிட்டு அஜ்ஜஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு அதுக்கேத்த பதில் சொல்லணும் அதுக்கேத்த மார் செய்யணும் அதல்லாம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம ம்
இப்ப எந்த இடத்துலயையும் ஃபஸ்ட் ரியாக்ட் பண்ணக் கூடாதுங்கறத நான் ஃபஸ்ட் கத்துக்கிட்ட ஆனாலும் இன்னும் எனக் கு வந்து ப பத்தாது ஏன்னா நான் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண கூடிய ஆளு எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு அப்பவே கேட்ருவ அப்பவே அப் டக்கு டக்கு டக்குனு அது அந்த மாதிரி ஒரு ஷாட் டெம்பருன் சொல்லா பட் அப்டி இருக்குறது இந்த குடும்பத்துக்கு செட்டே ஆகாது க்க கூடாது அத இப்பதா புரிஞ்சிருக்கு இன்னு கொஞ்ச கொஞ்சமா அத மாத்திக்க கொஞ்சோ டயோ ஆகு
ஆமாமா நானு அதேதா ரியாக்ட் பண்ணிவே ஆனா இப்ப கொஞ்ச கொஞ்சோ பண்றதுல்ல போ உங்ளுக்கு தெரிஞ்சது அவ்ளோதா போ அப்டின்ட்டு நாபாட்டுக்கு வேலைய நம்மளுடைய எனர்ஜிய நம்மளுடய ஹெல்த்த எதுக்கு நம்ம இது பண்ணனு
அது எல்லாத்துக்கு ரியக்ட் ரியக்ட் பண்ணோனா நம்ம மேல சரியே இருந்தாலு நம்ம தா தப்பானவங்களா ஆகு
ஆ ஆமாவு நம்ம நம்ம ஹெல்த்து ஸ்பாய்ல் ஆய்ரு சீக்கிரத்லே நம்ப ஒடம்பு அதனால நம்ப ஒடம்பயு பாக் குன் நம்மளையு பாக்கணு யாரோ என்னமோ சொல்லுங்கன்ட்டு நம்ம ரியக்ட் பண்ணக் கூடாது இப்ப நா இப்ப பழகிட்டு
அந்த லெசன் தா வந்து லைஃப்க்கு ரொம்ப முக்கியோ பட் அது கொஞ்ச கொஞ்சமா கொண்டு வரணு அது செரமோ தா கொஞ்சோ இருந்தாலு புரியிது அத வந்து அக்சப் பண்ணிக்க முடில புரியிது அத வந்து நம்மளால ஏத் ஏத்துக்கிட்டு அத வழி நடத்தணு அவ்ளோதா
கொஞ்ச நாள் ஆவு ஏத்துக்றதுக்கு உடனே நம்ம ஏத்துக்க மாட்டோ
ஆமா ஆமா ஆமா ஆமா அதுவு எ ஹஸ்பண்டுக்கு ஏன்ட்ட பிடிக்காத விஷ்யோ அது அத் புடிக்யே புடிக்காது தன்மையா பேசு தன்மையா நடந்துக்க பொறுமையா நடந்துக்க இருந்துட்டு போது
அது எல்லாதுக்கு நம்ம ஒரு பொறுமையா நடக்கவு முடியாதுல எந்தந்த எடத்து
அலோ நா ரியக்ட் பண்ற விதோ அந்த மாரி இருக்கு அதனால அவர்
ஆ
ஒரு நிம்ஷோ மம்
ஆ செர்